ஹலோ ஆ கேக்குதுப்பா நல்லா இருக்கீங்களா
தலுக் ம் நீங் எப்டி இருக்கீங்க
க்கம்பா
ஆ நானே உங்குளுக் கால் பண்ணுன்னுருந் ட்டங்க சாப்புட்ட பா மதியோ சாப்பிட் ட்டே ஈவி்னிங் வந்து ஸ்நாக்ஸ் மாரி கொஞ்ச கொண்ட கடல அ கருப்பு கொண்டை கடலை வந்து வேக வெச்சு சாப்புட்டே
பரவாலியே நல்லா ஹெல்த்தியான சாப் பாடு சாப் புடுறீங்க கொண்ட கடல நா கொஞ்சோ மேல அவ்ளோவா செய்ய மாட்டாப்பா எனக்கு அவ்ளோ தெரியாது உங்குளுக்கு எதுனா தெரியுமா ஹெல்தியா எதுனா ஸ்நாக்ஸ் ஈவினிங் செய்யிறதுக்கு
ஆ ஹெல்த்தியா ஸ்நாக்ஸ் என்னா பண்ணுவே ஓ உங்குளுக்கு பிரியாணி எல்லா செய் தெரிமா
ஆ பிரியாணி நான் வெஜ்லா நல் அது நல்லாஸ் செய்வேம்பா சாப்பாடு பிரியாணி அந்த மாதிரி பொருட்கள்லா நல்லா செய்வே ஆனா எனக்கு அந்த ஸ்நாக்ஸ் பண்ணி குடுக்க சொல்லுவாங்க பசங்க நீ ஈவினிங்ல ஹெல்தியா அந்த மாரி பொருட்கள்லா செய்ய தெரியாதேம்
இல்ல எனக்கோ ஓகே எனக்கு ஒண்ணிர் ரொம்ப நல்ல சிவீஸ் ரொம்ப சவுண்ட்
நல்லா செய்வே உங்குளுக் வேணா சொல்லுட்டுமா எப்டி செய்யிணுன்ட்டு கத்துக்கிறீங்களா ஹலோ கேக்குதுங்களா
ஹலோ
கேக்குதுங்களா மீனு ஆ
சா சாரி ப்பா தப்பாஎடுத் க்காதீங்க எனக்கு பக்கு ஒரு மாரி சாரி ஆஹ் சொல்லுங்க
இருக்கட்டும் பா பிரியாணி எப்படி செய்ரதுனு சொல்லிக் குடுக்கட்டுமா உங்களுக்கு
சரிங்கஐரிங்கன்ன அஃபஸ்ட் நா என்னோட ஹெல்தி ஸ்நாக்ஸ் பத்தி கேட்டீங்கள சாரி கொஞ்சோ மன்னிச்சுடுங்க இங்க என் பைய பின்னாடி வந்து கொஞ்ச இது பண்ணிட்டு இருந்தா சாரி சாரி
சரிப்பா சரிப்பா இருக்குட்டு அதுதா ஹெல்தி ஸ்நாக்ஸ் என்றத அந்த கொண்டக்கடலல்ல நறைய செய்வாங்கல்லப்பா அந்த மாதிரி உங்ளுக் தெரியுமா இல்ல கேழ் வரகுல செய்வாங்க தெரியீங்களா அப்பல்லா அந்த காலத்துல
அக்கா நா ஹெல்தி ஸ்நேக்ஸ் தெரியும்ன்ட்டு என்ன என்ன ரில்விட்டு இருக்கான்னு என கிண்டல் பண்ணிட்டுருக்கா ஆக்சுலா நல்லா செய்வபா ஒரு ரெண்டு மூணு சா அதுதா எனக்கு சிரிப்பு வந்துரிச்சு கால்ல இருக்கண்டாதிரி ஒண்ணு இல்ல ஒரு ரெண்டு மூணு நாள்ல்லா செய்வ ஆ அதுதா இது ராகி மாவுல செய்வோ ப இதுயும்கங்களோட பாட்டி அது என்னோட ரொம்ப ஃபேவரட்டு ராகி லட்டூ இப்ப அது ஃபேஷனா சொல்றாங்க நாங்க அத வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா ச்சிமலின்னு சொல்லுவோ
அப்டிங்ள நானு கேள்விப்பட்ட்ருக்கே பட் நா செஞ்சது இல்ல ஆ உங்க பாட்டி செஞ்சு கொடுப்பாங்களா உங்ளு
ஐ ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ஹெல்த்தியு கூட ஒரு சிம் இப்போல்ல சீக்கிரமா குவிக்கா ஒன்னு செய்னு ஈவினிங் ல ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்டி ஹார்ட்லி உங்களுக்கு ட்வென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகும் பா
அ ஆ ஆஹ ஆஹா
இப்ப யாராது நூன்சுங்க ஆமா தீங் கூட
ஓ ஓகே ஓகே ஓகே
என்ன என்ன தேவ் பண்ணு ராகி மாவு
ப்பா நான் ஒரு நாள் செய்யிலான் இருக்கே
அதுதா ராகி மாவு வேர்கடல வெல்லோ வெல்லோ இருந்து க்சுலா வெள்ள அடிச்சுக்கலா இல்லன்னா நாட்டுச்சக்கர வெச்சு நாட்டுச்சக்கர யூஸ் பண்ணிக்கலாம் நா வந்து நாட்டுச்சக்கர தா யூஸ்
அ ஆஹா நாட்டுச்சக்கர கூட யூஸ் பண்லாங்களா
ஆமா பா நாட்டுச்சக்கர கூட யூஸ் பண்ணிக்கீளா
ஓகே ஓகே ஓகே ம்
உஹம் அதை என்னன்ன பண்ணுனா அ ராகி மாவுருக்கு தெரியங்களா தம்மிலே நல்லா கொஞ்ச பெசஞ்சு கோ எப்டின்னா ஆ ஓய் க்கோ ஆ ஒரு சப்பாத்தி மாவு அளவு இல்லனாலு அதுக்கு கொஞ்சு கம்மி
ஓ ஓகே ஓகே ஓகே
அதுக்கும் கம்மியாவேண்ட இது பண்ணிட்டீங்னா ரொம்ப தண்ணியாவு இருக்க கூடாது கெட்டியாவு இருக்க கூடாது நீங்க இப்பிடி சப்பாத்திட் கையிலே தட்டணு அது அத உருண்ட புடுச்சுட்டு தவா மேல இப்பிடி தப்பிட்டே வந் ஸ்ப்ரெட்டாகு கேப்பு விழாமல் ஸ்ப்ரெட் ஆகுணு
ஓகே ஓகே ஆ ஆஹ ஹா அதாவுது இது சப்பாத்தி பதத்துக்கு
ஆமா ரொம்போ இது வரக் கூடாது சப்பாத்தி மாவு கொஞ்சு நம்ளுக்கு எப்டி இருக்குனா கொஞ்சோ ஃபைப்ரா இருக் க்கு இது ராகி மாவ அப்டி இருக்காது ஃபைபரா இருக்கு கது பத்தானா அந்த பதத்துல தா கிட்டத்தட்ட ஓகேங்ளா அந்த பதத்துல நீங்க வந்து தட்டி டியே வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ளோவேணுமோ அது கேத்த மாரி அளவு எலாமே உங்களவுதா ஓகவா இவ்ளோ இவ்ளோ ஒரு கப் எடுத்துக்கணு ரெண்டு கப் எடுத்துக்கணுல்லா கெடையாது நீங்க எவ்ளவு செஞ்சாலு அது வேஸ்ட் ஆகாது
ஓகே ஓகே ஓகே ஆ
என்னா நீங்க அது தட்டி வச்சுக்கணு அப்புறோ வேர்கடல கொஞ்சோ வறுத்து வச்சு எவ்ளோ வேர்க்கடல வேணுமோ ஓகேங்களா இப்ப நீங்க ந ஒரு ஆ இதுக் எனக்கு வந்து நானு அளவு எல்லா எனக்கு கரெக்டா சொல்ல முடியாதுப்பா நம்மளா ஒரு இது பண்ணிக்கிற ஓகே இவளுக்கு இவ்ள போட்டா எப்டி இருக்கும் ரொம்ப மிச்சமாவு இல்ல
ஆ ஆ ஆ
நாட்டு சக்கரையோ இல்ல வெள்ளமோ இடிச்சு வச்சுக்கோங்க இப்ப உங்களுக்கு நாங்க ப்ப எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்கனா அம்மி உரல்கள்ளு இருக்குதெரிங்ளா
ஆமா
கல் அம்மிக்கல்ல வச்சுட்டு உரல் கல்ல வச் சுட்டு அ அந்த இடியில வச்சு இடிப்பாங்க உலக்கைல வச்சு இடிப்பாங்க உலக்கையில வச்சு இடிக்க இடி அது எந்தளவு க்குனா அதுவூ அதுதா ஆக்சுவலா உண்மையானடேஸ்ட் ட்டு கொடுக்கு இப்ப நம்ம வீட்டுல எல்லார வீட்லய இருக்கல்ல கிராமப்புறத்துல இருக்கோ நம்ம வீட்லலா ந நம்ம சைடலங்க அவ்ளோ இருக்காதுங்ளோ அப்ப என்ன பண்ணுவோ எல்லாமே மிக்சிலதான் போட்டுப்போ
உம் உ சி கூட யூஸ் பண்ணிக்கலாங்களா
பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இப்ப நம்மளுக்கு வேற ஆப்ஷன் இல்லைங்களா
இல்ல ஆமா ஆஹ்
ன ஆப்ஷன் அப்படினும்போது மிக்சியில போட்டுக்கலாம்
ஆஹ் ஹ்
மூணத்தையுமே கொஞ்சம் ஆருனது அப்போ மூணத்துமே என்ன பண்ணனும் அந்த அ த தோசை மாரி தட்டி பட் சின்ன சின்னதா குட்டி குட்ட சா கைில நீங்க பச்சுச்ச அச்ச போட்டுக்கலா போட்டுட்டு மிக்சியில எவ்வளவு குவாலிட்டி வருதும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரே இதுல எல்லாமே பண்ணிட முடியாது நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஞ்சமா செஞ்சு பாருங்க
ஆஹ் ஆஹ்
அதுக்கப்புறம் எடுக்கிற மாதிரி இருக்கும் லைட்டா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு ட்டு கையில உருண்டை புடிச்சு புடிச்சுடிச்சு வச்சீங்கன்னா அது அழக ஒரு லட்டு ஃளேவர்ல வந்து வந்துடும் லட்டு மாதிரி வந்துடும் ஆனா என்ன ஒண்ணுன்னா ஒரு நால தான் வச்சு சாப்பிட முடியும்
அ
அப்படியெல்லாம் வைக்க முடியாது கெட்டுடம்பா கெட்டுடும் எல்லாமே ஒரு ஒரு நாள் வச்சு சாப்பிடலாம் ஆமா காலையில செஞ்சீங்கன்னா உ இங்க ச்ச சாப்பிடலாம்
சரி இதோட நான் வேற எந்த காம்பினேஷன் இன்னும் போடுத்தா இது ம செஞ்சு கொடுத்தாவே போதுமானதுங்களா இல்ல இதோட சே அதுதான் இதோட சே
என் பையன் இத ரொம்ப விரும்பி அப்பான் இது புட்டு செஞ்சோ அந்திரி ரொம்ப நல்ல விரும்பி சாப்பிடு வ அவரு
ம்ம்ம்
ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு ச சில குழந்தைங்க வந்து இந்த மாதிரி எது குடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கறாங்க உங்களுக்கு நல்ல குழந்தைங்க நல்ல அப்படின்னா போகணும்னு நினைச்சிங்கன்னா உங்ளுக்கு இது சிறுபருப்புருக்குல பாசி பருப்பு
ஆமா
பாசி பருப்ப வந்துட்டு ஆஹ் ஒரு பிப்
ம்
தண்ணி வந்து எப்படி இருக்கனா ஒரு தோசை மாவுக்கு நம்ம அரைக்கிற அளவுக்கு தண்ணி இருந்தா போதும் ஊற வைக்கும் போது நீங்க த முன்ன பின்ன தண்ணி எக்ஸ்ட்ரா கூட ஆயிடும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்க எடுத்து அது மிக்ஸிக்கு டிரான்ஸ்பர் பண்ணும் தண்ணி கொஞ்சம் போதுமான அளவுக்கே அறைங்க தோசைமாவுபதத்துக்கு ஒரு காஞ்ச மிளகா ஒருபூண்டு ஆஹ உங்களுக்கு வேணன்னா கொத்த கொத்தமல்லி கரவேப்பில அதுல சின்ன சின்னதா சாப் கூட போட்டுக்லாம் இல்ல அட மாரி செய்யன்னா நீங்க ஒரு வெங்காயம் தட்டி கூட குட்டி குட்டிசாை பண்ணி போடலாம் கேரட் துருவி கூட போட்டு
ஓ ஆமா ஆமா ஆமா கேரட்டு் பசங்க அப்டியே சாப்டாது கொழந்தைங்க ஓ கொழந்தைங்க அப்டியே சாப்ட முடியாது இது மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட உங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும் நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சமையல் கத்து க்கு வந்து கத்துட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சது இப்பத்தான் ஓரளவு பிரியாணி நல்லா செய்ய கத்து திருநண்ட இருக்கேன் ஓரளவு நல்லா செய்வேன் ஆனா இந்த மாரி ஈவ்னிங் ஸ்நாக்ஸு நீங்க சொல்ற ஹெல்தி ஸ்நாக்ஸ் வந்து என்னால செய்ய ஆனா யோசிப்பேன் இது செயிலாம் பசங்ளுக்கு குடுக்கலாம் அப்டின்னு ப என் பையன் அவனுக்கு ரொம்ப புிடிச்சது வந்து போலி அந்த போலிரொம்ப பிடிக்கும் அவனுக்கு செஞ்சு கொடுமா செஞ்சு என்பான் இந்த பயிர் உருண்ட அடிக்கடிக்கு அந்த பயிரு உருண்டஅந்த பச்சை பயரு பச்சை பயிரல இருக்குலீங்களா பச்சைப்பயறு ஒண்ணு இல்லைங்க அது ரொம்ப சிம்பிள் ஆமா பச்சை பயிரு வெள்ளம் ஏலக்காய் அதை மூணுத்தை மட்டும் நல்லா வேக வச்சு ஒரு உருண்டை மாதிரி பண்ணி வச்சுக்கணும் மைதா மாவு இந்த மைதா இருக்கு இல்லீங்களா மைதா இல்லைன்னா கான்பிளர்
பயத்தம்
மைதா ஹன் ஹல்தி தான் பட் வந்தூ பயிர் உள்ளே வைக்கிறதுனால அது கொஞ்சம் அவ்வளோவா இது இருக்காது சாப்பிடலாம் மைதா வந்து கலக்கிட்டு இந்த அந்த பஜ்ஜு போடுற பதத்துக்கு
இது கோதுமை மாவுல கூட செய்யலாம் தானே இல்லையா
கோதுமை மாலை கூட செய்யலாம் உங்களுக்கு ஆமா செய்யல செய்யலாம் இல்ல எந்த மாவும் செய்யலாம் இது வந்து ஆமா கோதுமைலை செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லது தான் அதனால எதுவுமே இல்லை ஆமா நல்லதுதான் கோதுமையில்ல செய்யலாம் கோதுமையில செஞ்சீங்கன்னா இன்னும் ஃபைபர் இன்னும் நல்லத தா குழந்தைங்க சாப்படுறதுக்கு வந்து ரொம்ப நல்லது என அதிகமா இல்லாம கரெ்ட பி கொடுத்து செஞ்சியின்களா குழந்தைங்க நல்ல விரும்பி சாப்புடும் இவங்களுக்கே தரலாம் இது ஆமா பச்சை பயிர் என்றது வந்து ரொம்ப நல்லது ஒரு நல்ல விஷயம் தான் அழக சாப்பிடக்கூடிய விஷயம் தெர்லா அது வந்து பச்ச பயிரு மோஸ்லி எடுக் க்க மாட்டேங்குறாங்க ஏன்றதே தெரியில்ல ஜனங்களுக்கு அது தெரிலியா அவேர்னஸ் சா அப்டின்றது இந்த தொவரம் பருப்புக்கு அதிகமா இம்பார்டென்ட் குடுக்குறவங்க பச்ச பயிருக்கு குடுக்க மாட்டேக்குறாங்க ம் சேரி தோழி நமக்கு ஒர் ஒதுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது இன்னொரு இன்னொரு காலத்துல நா கண்டு
அ கண்டிப்பா வாங்க எனக்கு பிரியாணி ரெசிபி கண்டிப்பா நீங்க சொ சொல்லுங்க சேர்